ஓ
ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்பிட்டாச்சுங்களா கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயாச்சா
ஆ சாப்டேங்க புள்ளைங்ளெள்ளா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டே
அ வீட்டுகாரரு ஆ எல்லாரு வேலைக்கு போயிட்டாங்க இன்னிக்கு என்ன சமையல் பண்ணிங்க
இன்னிக்கு உருளைக்கிழங்கு முருங்காயு போட்டு சாம்பார் வெச்சங்க
பரவாயில்லைங்களேங்க நா வந்து இன்னைக்கு முருங்க கீர சாம்பார் வெச்சேங்க
அப்படிங்களா இந்த வீட்டுல மரோ இருக்குங்க முருங்க மரோ ஆஹ முருங்க மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தானது இருக்குற கீர வகைகள்லேயே ரொம்ப முதன்மையானது எதுன்னா முருங்கைக்கீரதா இரும்புச்சத்து அதிகமா உள்ளது தெரியுங்களா உங்களுக்கு
ஓ தெரியுங்க கண்டிப்பா அது நல்லது அதுகப்றோ வந்து வாழை பத் பாதீங்கன்னா அங்க உங்க வீட்டுல முருங்கமரோ இருக்கு சொன்னீங்கல எங்க வீட்டுல பாத் ன்னா வாழ மர இருக்கு முருங்க மர இருக்கு அதுக்கப்றோ கொய்யா மரோ இருக்கு அதுக்கப்றோ தோட்டத்துல பாத்தீ ங்கனா வாழ நெறயா போட்ருக்கோ அதுக்கப்றோ வந்து மாங்கா மரோ வேச்சிருக்கோங்க நெறையா மரோ வெச்சிருக்கோங்க நல்லா பெனிஃபிட்டு இப்ப பாத்துடீங்கனா நீங்க முருங்க மரத்துலயே சொன்னீங்கனா பாத்தீங்கனா அந்த முருங்க காய் முருங்ககீர முருங்கபூவு இதெல்லா ரொம்பவே நல்லதுதானங்க ஒரு மரத்துல ஃபுல்லாவே நம்ளுக்கு எவ்ளோ பெனிஃபி பெனிஃபிட்டுங்க இப்போ பாத்துட்டீங்னா வாழ மரோ வாழ மரத்த எடுத்துட்டீங்கனா தண்டு பூ, காய் வாழக் காய் கெடைக்குது வாழைப்பு பழங் கெடைக்குது எவ்ளோ பெனிஃபிட்டுங்க நம்மளுக்கு இப்பல்லா வந்து வாழப்பழொல்லா ரொம்ப நல்லதுதானங்க சாப்பறதெல்லா
ஆமாங்க அதுலயு செவ்வாழையெல்லா பாத்தீங்கனா கொழந்த இல்லாதவங்களுக்கு அந்த ஹ அ அ கணவருமே வந்து ஒரு நாப்பத்தெட்டு நாள் செவ்வாழை நைட் நைட்டு் தூங்கும்போது பாத்தீங்கன்னா ச செவ்வாழையோட தேனு கலந்து சாப்ட சொல்றாங்க மருத்துவ மருத்துவங்கள் நெறஞ்சது இந்த முருங்க கீர செவ்வாழை அதே மாரி மாதுளப்பழம் மரோ இருக்குன்னு சொன்னீங்க இல்லங்க மாதுளயும் பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது இந்த கொழந்த இல்லாதவங்கல்லா ரெகுலரா நா முப்பத்தெட்டு நாள் எடுத்துக்க சொல்றாங்க அ அ கர்பப்பைக்கு வந்து நல்லது ரத்த ஓ ட்டத்து கருபபத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதே மாரி பாத்தீங்கன்னா முருங்கக்கீரையு ஆண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அவுங்களுக்கு வந்து அந்த ம்ச் விந்தனுக்களுடோ எண்ணிக்கை கம்மியாரு ந்தது அப்டி கீரய வந்து காய வெச்சு வெய் நெழல்லயே காய வெச்சு அத பவுடர் பண்ணி டெய்லியும் நைட்டு தூங்கும்போது பாத்தீங்கன்னா பால்ல மிக்ஸ் பண்ணி குடுக்க சொல்றாங்க அப்டி குடுத்தா அவங்களுக்கு அந்த ஸ்போ மோடல் ந நா விந்துக்கள் வந்து அதிகமாகுது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாரி ஆ பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகோ இருக்கனால ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ட சொப் பினா ஒரு முருங்கக்கீர வாரத்துல மூண் நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்டினா அவுங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க அ கீரைலயே நம்பர் ஒன் எடத்த புடிச்சிருக்கு அப்டினா அது முருங்ககீர அதாங்க ஆவது ஒடம்புக்கு ஹெல்த்தியுங் கூட ஆனா இப்பயல்லா வந்து இந்த நகர்ப்புறத்துல எல்லா பாத்தீங்கன்னா முருங்கக்கீர நம்ம அ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு இருக்கு அதே நா மரங்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால நம்மளுக்கு எளிமையா கெடைக்கற கீரைங்க கூட நகர்ப்புறத்துல மார்க்கெட்ல அ காசுக்கு விக்கிறாங்க அதெல்லா பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரிய மா இருக்கு கிராமத்துலதா வளந்திருக்கேன் நா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுதான் நா கர்ப்புறத்துக்கு அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரையோட பயனே தெரியாம இருக்காங்க அவுங்கல்லா வந்து அத எடுத்துப்பாங் ஆ பயித்தால அவுங்க வந்து ஆ அதோட பயன் தெரியாம தா எடுத்துக்றாங்களோ ஒழிஞ்சி அதன் பயன் தெரிஞ்சு எடு எடுத்துக்கறது இல்ல ஆனா அதே நகர்ப்புற மக்கள் வந்து இப்ப அதோட பயன் தெரிஞ்சு பாஸ்போக பாத்தா எனக்கு ரொம்ப ஆச்ரியமா இருக்கு இவ்ளோ நாள் நம்ம அத பத்தி தெரிஞ்சு காம விட்டுட்டோமே அப்டின்றது இந் அதே இந்த நகர்புறத்துக்கு வரவு தான் நம் எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நாலேஜும் இருக் இக் அயோ இதல்ல இந்த இந்த பழங்கள் இப்ப நீங்க சொன்னீங்கல வீட்ல இருக்க பரவால்லங்க நீங்க ஆனா ஒட ஒடம்புக்கு எது ரொம்ப ஹெல்த்தியோ அந்த மரங்களா வச்சிருக்கீங்க வாழையு அந்த செவ்வாழை எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாறி பாத்தீங்கன்னா கொய்யா பழமும் இந்த கொழந்த இல்லாதவங்கல்லா டெய்லி எடுத்துக்கிட்டா ரொம்ப ம்பா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுல வந்து கொய்யாபழதுலயே விட்டமின் சி இருக்கு மாதுளையிலும் பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு விட்டமின் சி வந்து உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் உங்களுக்கு தெரியுங்களா
ஆ தெரியுங்க அ இப்போ எல்லாமே இருக்கு அப்றோ கருகாப்புல மரம் இருக்குதுங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த காடு பகுதியில லா வந்து மரங்கள்ல வந்து வெட்டிறாங்க அது வளர்ருக்கு இப்ப வந்து ஒரு வித போட்டு இந்த பறவைகள்ளா பாத்தீங்கன்னா அங்க இங்க இருக்குறது கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போடுது அது போட்டு எவ்ளோ வர்ஷக்கணக்காயி எவ்ளோ பெரிய மரமாகருக்கு எவ் அவ்ளோ கஷ்டப்படுது இல்லலைங்களா ஆனா இருந்தாலும் அந்த மரத்த வந்து மனுஷங்க ஈஸியா வெட்டிறாங்க இதனால வந்து வனவிலங்குகள் பாதிக்கபட்றது அது போக வந்து நம்பளுக்கு சுத்தமான காத்து கெடைக்க மாட்டேங்குது மரத்து மரனால தா நம்பளுக்கு ஆக்சிஜனே கெடைக் க்குது இல்லைங்களா ஆனா வந்து சுத்தமாவே மரமே இப்ப இல்லவே இல்ல இருக்க இருக்க இருக்க இருக்க மழம் மரம் வந்து வளக்கறது வந்து கம்மியு ஆயிருச்சு மரத்த வெட்டுறது தா அதிகமாயிருக்கே தவிர ம மரம் வந்து வளர்க்கறது வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு இப்ப இந்த காடுகளையும் விட மாட்டேங்கிறாங்க மரத்த அதுக்கப்புற வந்து இந்த ரோடு சா ரோடோர சாலை ஓரத்துல இருக்க வந்து மரங்கள்ல வந்துட்ட பாத்துட்டீங்கன்னா எத்தன மரத்த வெட்டிட்டாங்க இப்ப இந்த கிராமப்புறங்கள் யெல்லா பரவாயில்ல இந்த நகர்புறங்களெல்லா வந்து சுத் த்தமாவே மரம் இருக்க மாட்டிங்குதுங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட்லல்லா போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரொம்ப வெயிலா இருக்குங்ளே என்னடா பண்றதுன் போய் நி குல்லா அப்பல்லா நம்ம வந்து இந்த மரத்துக்கடியேதா நம்ம போய் நிப்போ இப்ப வந்து மழ பெஞ்சதுன்னா ப்ரச் நில்லுங்க மழ பெயஞ்சா மரத்துக்கடியே நிக்க கூடாது ஆனா இந்த வெயில் காலத்துல இந்த மரம்தா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த உப்பச கால ல்லாம் வந்து போக்கி நம்மளுக்கு மரம்தான் வந்து ஜாஸ்தி காத்த கொடுக்குது நம்ம ஆக்சிஜனு வந்து இது பண்ணுது இப்ப இந்த ஆக்சிஜன் கம்மி ஆயிருப்பு மர இல்லைன்னா யோசிச்சு பாருங்களே நம்மளுக்கு காற்று கம்மியயிரு ஆக் சீஜென் கம்மியாயிரும் மனுச வந்து ரொம்ப மூச்சுவாங்கறதுக்கு வந்து ரொம்ப செரமப்படுவாங்க இப்ப இந்த வன விலங்குங்கல்லா பாத்தீங்கெனா இப்ப மரத்த வ வெட்டிட்டு வெட்டிட்டு வீடு கட்டிர்றோ ஃபேக்ட்ரி கட்டிர்றோ எல்லாமே பண்ணிர்றோ ஆனா பாத்தீங்கென்னா இந்த வனவிலங்கு எல்லா பாவோ வருது நம்மளை தொந்தரவு பண்ணுதுன்னு எல்லாமே நம்ம சொல்றோ இந்த புளி சிறுத்த இந்த நாய் எல்லா புடிச்சிருச்சுன் சொல்லி சொல்றாங்க இதுல்லா பாத்துடிங்கனா நம்மளுக்கு வந்து ஏ நம்ம உள்ள வருது நம்ம உள்ள போனாங்காட்டி காட்டுக்குள்ள நம்ம போய் மறத்த வெட் டுன காட்டி தான நம்ம வீடு தேடி வந்து நம்ம கால்நடை இதெல்லா வந்து புடிக்கிது இதெல்லா பண்ணுது இல்லேங்ளா நம்ம கொஞ்ச வந்து கொறச்சுட்டம்னா அது மரத்த வெட் ட்றதெல்லா வந்து கொறச்சுட்டம்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு கம்பல்சரி ஒரு மரலோல்லா வந்து கண்டிப்பா வளர்க்கணு இல்லைங்ளா இப்ப பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து வீட்டு பக்கத்துலயே ஒட்டுன மாரி வீட்ட விட்டு தெறந்து வெளிய போனலே கேட்டுக்கு வெளியப் பெரிய வேப்பமரோ இருக் குங்க அந்த வேப்ப மரத்துல காத்து வீசுது பாருங்க செம்ம காத்தா இருக்குங்க ரொம்ப நல்லாவும் இருக்கு அணில்லா ரொம்ப ஓடிட்டு பழங்கள் சாப்புறக்கு அத பண்றது இத பண்றதுக்கு ஆணில்லெல்லா நெறையா இருக்குங்க அழகா இருக்கு அத பாக்கும்போது அப்டியே கலர் ஃபுல்லா கரு அந்த கரும் பச்ச நிறத்துல வந்து இலையெல்லா நல்லா அடர்த்தியா நல்லா காத்து விசுதுங்க மெயினா காத்து இந்த மத்தியான நேரல்லா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலங்க வெளியே போய் அந்த மரோ இருக்கங்காட்டி கொச்சி இருக்கங்காட்டிதா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து மலர் வ மரம் வந்து ஒரு ஒரு மரம் மாது இந்த மாரி வேப்ப மரோ இந்த மாரி அடர்த்தியான மரோங்க வச்சிருக்கணு கண்டிப்பா அதுனால தாங்க மழையே வரமாட்டேங்கிது முக்காவாசி நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கோடைமலை வரவே இல்லேங்க எங் ந்து வந்ததுங்க இந்த மரம் இருந்தா தான வருங்க இப்பப் இனியாது மக்கள் உணர்ந்து மரத்த வளர்த்தி மழ வரக்கு மழவரக்காகவாது காற்று மழ எல்லாம் வேணு நம்மளுக்கு அன்றாட வாழ்கையில கண்டிப்பா நம்மளுக்கு இது வேணு இல்லைங்களா இனியாது வீட்டுக்கு ஒரு மரோ வந்து கண்டிப்பா வளர்க்கணு நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி
கண்டிப்பாங்க மழ ம் மழையே இப்ப சுத்தமாவே இல்ல அதுனாலதா இப்ப வந்து தமிழ்நாட்லே எல்லா தண்ணி பஞ்சோ அவ்ளோ இருக்கு எதுனாலன் பாத்தீங்கென்னா எல்லா இடத்திலயுமே மரத்த வெட்டிர்றாங்க மரத்த வெட்டி இப்ப காட் டுகலெல்லா அழிச்சி எ அங்கங்க சைட்டு போட்டு வீடு கட்டிர்றாங்க ஃப்ளாட் கட்டீர்றாங்க அப்டிங்கும்போது மரங்கள் கொறைய கொறைய நம்மளுக்கு மலையு கொறஞ்சிருது இப் இப்பெல்லா வந்து மழையே சுத்தமா இல்ல மழ இல்லாததுனால நம்மளுக்கு தண்ணி பஞ்சோ வருது தண்ணீர் இருந்தாதா நம்மளுக்கு முக்கியமானதே வந்து தண்ணி தா அந்த தண்ணி பஞ்சத்த வந்து இப்போ ஒரு சில பகுதிகளெல்லா பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம தூர்வாரி தூர் வார்றதுன்னா தெரியுங்ளா இந்த ஆறு பகுதிலெல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த வா ஆறு ஓட்ற எடத்துக்கு கொஞ்சோ தள்ளி நம்ம போய் குழிப்பறுச்சோன்னா அந்த குழிப் பறிக்க பறிக்க தண்ணி வரு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஊற்று தண்ணீர்னு சொல்லுவாங்க அதுதா இருக்குறதுலயே தூய்மையான தண்ணீர்னு அது மாரி பாத்தீங்கனா இந்த உத்திரபிரதேச கர்நாடகா அந்த பகுதில எல்லா பாத்தீங்கனா குழிப்பறிச்சி அதுல வர்ற தண்ணி அந்த குழிலயுமே பாத்தீங்கனா தண்ணியே இருக்க மாட்டேக்குது தண்ணியில்லாம சும்மா ஒரு சின்ன மக்கு மாரி இருக்கு அத வெச்சு வடிகட் அ கொடத்த வச்சி அந்த கொடத்துல வடிகட்டி ஊத்துறாங்க அந்த சின்ன மக் க்கு மாரி இருக்கறல்ல மோந்தூத்தி அதையுமே பாத்தீங்கன்னா லயன்னு லயன் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்ட ஒரு இருபது முப்பது குடத்துக்கு மேல இருக்கு இவ்ளோ தண்ணி பஞ்ச எதுனால வந்தது மரங்கள் இல்ல மரங்கள் இல்லாதனாலதா மழ கம்மியானது அதனால தா நம்மளுக்கு இவ்ளோ தண் னிப்பஞ்சம் இதெல்லா மக்கள் ஏ உணர மாட்டேக்குறாங்கன் தெரில ஆனா எல்லாமே தெரிஞ்சு மக்கள் மரத்த வெட்டுறாங்களோ ஒளிஞ்சு அத நட்டு வக்கணுன்ற எண்ணோ வரமாட்டேக்கிது யாருக்கு
செரிங்க செரி ஃப்ரீயாய்ட்டு உங்களுக்கு நான் கால் பண்றே கொஞ்சோ வேல வெளிய போற வேல இருக்குங்ளா வெக்கட்டுங்ளா
ஆ சரிங்க
ம்
ம்